ஓ ஹலோ குட் மார்னிங் குட் மார்னிங் சிஸ்டர் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
குட் மார்னிங் சிஸ்டர் நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே வீட்ல பிள்ளைங்க எல்லா நல்லா இருக்காங்களா
எல்லாரு நல்லா இருக்காங்க சிஸ்டர் உங்க வீட்ல பிள்ளைங்க பசங்க என்ன பண்றாங்க பையன் இப்போ நல்லா இருக்கானா சும்மா இருக்கானா
ம் இப்ப பரவா இல்ல சிஸ்டர் நல்லா இருக்கா உங்ககிட்ட அன்னைக்கு சொன்னல அதுக்கப்புற மறுபடியு ஒடம்பு சரி இல்லாம ஆயி
ஆமா அப்புறோ திருநெல்வேலி போறதா சொன்னீங்க ஹாஸ்பிட்டல்க்கு
ஆமா திருநெல்வேல்ல அட்மிட் ஆயி ஒரு வாரம் கிட்டத்தட்ட அட்மிட் ஆயி இருந்துட்டு இப்ப தா வந்து ஒரு நாலஞ்சு நாள் இருக்கு இப்ப பரவா இல்
மறுபடி ட்ரிப்ஸ் ஏத்துற அளவுக்கு ஆயிடுச்சா
ஆமா மறுபடி சிக்ஸ் டேஸ் கிட்டத்தட்ட அங்க ட்ரிப்ஸு ப்ளட் டெஸ்ட் அது இதுனு
எல்லா பண்ணாங்க ஓகே எதுவும் வைரஸ் ஃபீவர் எதுவு இருக்கா என்னன்னு பாத்தீங்களா
அவனுக்கு என்ன ஆச்சுன்னா ரைசஸ் மாதிரி வந்துருச்சு இந்த மணல் வாரி
ரேஷஸ் மாரி ஆ ஆ எதுனால
அவனுக்கு வந்து இம்யூனிட்டி ரொம்ப கம்மியா இருக் க்க அதனால ஃபர்ஸ்ட் டைம் ம் டிஸ்சார்ஜ் அ அ திரும்ப வந்து அது ஃபீவரோடு சேந்து ரேஷேஷ் வந்துருச்சு அதனால ரொம்ப கஷ்டமாயிடுச்சு
ரொம்ப கஷ்டம்தா குழந்தைகளுக்கு முடியலனா நமக்கு வேலயே ஓடாது இல்லையா
கண்டிப்பா சுத்தமா எந்த வேலயுமே ஓடல ஹாஸ்பிட்டல ஒரே இதாதா இருந்துச்சு
நீங்க சாப்பாடெல்லா கொஞ்சோ ஆஹ் சாப்பாடுல்லா கொஞ்சோ பாத்து கொடுங்க டாக்டர் சொல்றத கண்டினுவா இது பண்ணுங்க நீங்க வந்துட்டு அவங்க அந்த உங்க பையே பொறந்த டைம்ல அவங்களுக்கு தாய்ப்பால் கொடுத்தீங்ளா
ஆமா சிஸ்டர் ஒரு ஒரு வயசு வரயு கொடுத்துருப்பே அதுக்கப்புறோ வந்து அவே தானாவே ஸ்டாப் பண்ணிட்டா அதனாலதா கொஞ்சோ பிரச்சனையாயிருச்சு
கூட இருக்கலா இம்யூனிட்டிக்கு வந்து நம்ம பசங்களுக்லா ரெண்டு வயசு வரைக்கும் தாய்பா பால் கொடுக்கணு அப்படினு சொல்றாங்கல டாக்டர்ஸே சொல்றாங்க எல்லா குழந்தைக்குமே ரெண்டு வயசு வரைக்கு தாய் பால் கொடுங்க அப்டின்னு
ஆமா இங்கே இங்கே இவ தானாவே ஸ்டாப் பண்ணதுனால நமக்கு வந்து இதாயிருச்சு என்னா பண்ணுறது உங்களையு ரொம்ப நாள் ஆளைக்கனின்னு சிஸ்டர்
ஆஹ் ஆமா சிஸ்டர் கொஞ்சோ வேலையா திரியறனால எதுவு பண்ணமுல்ல கொஞ்சோ வேலைகள் இப்போ பாப்பாவுக்கு ஃபீடிங் நிப்பாட்டலா அப்டினு இருக்கே அத நிப்பாட்டிட்டு நெக்ஸ் கே எதாவது வேலைக்கு போணு அந்த மாரி தேடணுல அதுல கொஞ்சோ பிஸியா ஆய்ட்டே
ஆஹ் ஆமா சிஸ்டர் ஸ்கூல் வேல எதுவு நமக்கு செட் ஆகல இப்போ இந்த பெட்ரோல் பங்க் இல்ல இல்ல கவர்மெண்ட் ஜாப்கு அப்ளை பண்றதுல்லா பண்ணிட்டு தா இருக்கே டி என் பி எஸ் சி எல்லா எக்ஸாம்ஸு அட்டன் பண்ணி தா இருக்கே குரூப் போர் லா பண்றே நமக்கு படிக்க நேரோ கிடைக்கணுல்ல
ஆமா அதுவு கரெக்டு தா நீங்க ஏற்கனவே குரூப் ஃபோர் அட்டென் பண்ணிருக்கீங்ளா சிஸ்டர்
ஆஹ் பண்ணிருக்கே நா ரெண்டு மூணு தடவ பண்ணிருக்கே சிஸ்டர் பட் படிக்கவே இல்ல சும்மா போய் அட்டன் பண்றதுதா ஆஹ்
சிஸ்டர் எடுக்கணு
டூ ஹண்ட்ரட் பாஸ் வந்துட்டு ஒன் அ ஆமா டூ ஹண்டர்ட் பாஸு த்ரீ ஹண்டர்ட்க்கு இருக்கு டூ ஹண்டர்ட்க்கு அதா பாஸ் வந்து டூ ஹண்டர்ட்க்கு கிடையாது டூ ஹண்ட்ரட் மேல போயிட்டோனாலே நம்ம ஓகே அதுல ஃபர்ஸ்ட் இருக்கவங்க செகன்ட் இருக்கவங்க அந்த மாரி செலக்ட் பண்ணுவாங்க கட் ஆஃப் வச்சி ப்பாங்கல்ல ஆ அந்த மாரி பாஸ் ஆயிட்டாலே அந்த கட் ஆஃப் படி
இந்த டெலிகிராம்லா வருதே சிஸ்டர் இந்த பாடங்கள் எல்லா டி. என். பி. எஸ். ஸி ஆல்ரெடி முன்னாடி ஆமா முன்னாடி நா வந்து
ங்க சேனல் நிறைய பேர் ஓபன் பண்ணி வச்சு அதுல வந்துட்டு அந்த பாடல்கள் எல்லா போட ஆரம்பிச்சுட்டாங்க டெய்லி ஆஹ் குஸ்மாரி குஸ்மாரி நடக்குது உம்
அதுக்கப்புறோ கொஞ்ச நாள் அதுல வந்து வர்ற ஒன் வெயிட்ஸு இது எல்லாமே பாத் கொஞ்சோ படிச்சிட்டுருந்தே
நானு அப்படித்தா பண்றது சும்மா இருக்க நேரத்துல நமக்கு படி எடுத்து படிக்கிறது தா நேரோ இருக்காது ஃபோன் அப்டி நம்ம ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிற டைமில்ல ஒன்னு பிரச்சன இல்லன்னு சொல்லிட்டு நானு டெலிகிராம்ல வர அந்த கொஸ்ஸுக்கு ல்லா ஆன்சர் பண்ணோம்னா வின் வின்னு காமிக்குல்ல ஸ்டார்லா வந்து அந்த மாதிரி நானு அத ட்ரை பண்றது
ஆமா என் ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணதா சொன்னா அ நீங்க இதை ட்ரை பண்ணுங்க இதில வர்ற அந்த ஒன் மீட்ஸ் தா எக்ஸாம்லயுமே வரு அதனால அத ட்ரை பண்ணி நம்ம படிக்க படிக்க அத நம்ம தப்பாக குடுத்தோனே அது கரெக்டான ஆன்சர் காட்டு க்கும்ல அப்டி காட்டும் போது அது நம்ம மனசுல ஆயிரு அது நம்ம மனசில ஆயிடு அப்போ நமக்கு வந்து படிக்கிறது இன்னு ஈஸியாக இருக்கு இன்னு நம்ம மனசுல ஏத்திக்லா அப்டின்டு
கேள்வி வந்து நமக்கு எக்ஸாம்ல வந்தாலு கூட இத எங்கியோ நம்ம பாத்திருக்குமே அப்டின் சொல்லிட்டு நம்ம அந்த ஆன்சர கரெக்டாக சூஸ் பண்ணுறதுக்கு நறைய சான்ஸ் இருக்குல
கண்டிப்பா கண்டிப்பா அதனாலதா நா அத கொஞ்ச நாள் படிச்ச ந நா அப்ளை பண்லா நனச்சிருக்கே ஏதாவது டி என் பி சி அப்ளை பண்ணிட்டு
ஆமா நெக்ஸ்ட் இப்போ டிசம்பர் டிசம்பர்ல வரப்போறதா சொல்றாங்க டிசம்பரா செப்டம்பரானு சரியா தெரி தெரில ஆ எப்போ டிசம்பர் தா எக்ஸாம் வருதுன் சொல்றாங்க ஆனா எங்க டைம் படிக்கறக்குன்னு நம்ம டைம் நேரோ ஒதுக்க முடிலியே சிஸ்டர் கொழந்தைங்ளோட தா சரியா இருக்கு இன்னைக்கி இன்னைக்கி ஸ்கூல் லீவே உங்களுக்கு லீவ் தானே ஒர்க் இல்லேல
ஆமா இன்னைக்கி ஞாயிற்றுக்கிழம ஸ்கூல் லீவு தா இதெல்லா நெனச்சா எங்க தூங்க முடியுது
இதலா நனைச்சிட்டு இருக்கீங்க முடியாது ஆனா என்னைக்கி நம்ம வீட்ல ம்
தொழுகைக்கு எஞ்சது செரி அப்புற படு படுக்லான் படுத்தோ அதோட இங்க எழுப்பி விட்டாச்சு பையன் அதுக்கப்றோ எங்க தூங்குறது அவ்ளோதா முடுஞ்சு போச்சு
பசங்க கிட்ட நம்ம நெனப்போ சேர் இன்னைக் ஒரு நாள் ரெஸ்ட்டு அப்பா ஃப்ரீயா இருக்லா அப்டின்னு அன்னைக்கு தா ரொம்ப அதிகமா எப்டி வேல வருன்னே தெரியாது நம்ம தூங்க கூட டைம் இல்லாம நம்ம திரிற மாதிரி இருக்கு
கண்டிப்பாக என்ன பண்ட்றது பொண்ணா பொறந்தாச்சு நம்ம வேல வேலன்னு
ஆமா ஆமா என்ன பண்றது சிஸ்டர் இதுக்கு முன்னாடி வீட்ல இருக் நம்ம நம்மள வந்துச்சு இப்ப நம்ம அம்மா பாத்துக்கிட்டாங்க நம்ம அம்மா இருக்காங்க பாத்துப்பாங்க அப்டின் இருந்தோ நமக்கு வந்துட்டு நம்ம கன் கல்யாண ஆயி ஒரு கமிட்மெண்ட்குள்ள வந்துட் டோல இனி இது வந்து நம்ம குடும்போ நம்ம பாத்தா தா அந்த ஒரு ஒரு சிச்சுவேஷன் நமக்கு இருக்குல்ல இப்போ
கண்டிப்பா கண்டிப்பா இருக்கதா செய்து என்ன பண்றது
கொழந்தைகளுக்காகவே நம்ம வந்துட்டு இனி எல்லா பண்ற மாதிரி ஆயிருது
ஆமா எல்லாமே அவுங்களுக்காக தான நானு இந்த எக்ஸாம் நீங்க இது பண்ணீங்ளா சிஸ்டர் எங்க போயிட்டு இது அப்ளை பண்ணிங்க
எக்ஸாம்கா
ஆமா
ஆ இந்த இ சேவை மையத்துல தா போயிட்டு நா அப்ளை பண்றது ஆ எனங்கிட்ட லேப்டாப் இந்த ஸ்கூல்ல குடுத்தாங்கல்ல லேப்டாப்பு அந்த லேப்டாப் இருக்கு என்கிட்ட நா என்ன பண்ணுவே என்னோட ஆ குட்டாங்க நா பயோமக்ஸ் குரூப் தா எனக் குடுத்தாங்க கம்ப்யூட்டர் எடுக்கிற குரூப்புக்கு தா எனக் குடுக்க மாட்டாங்க கம்ப்யூட்
நா பயோமேக்ஸ் குரூப் தா நானுமே ஆனா எங்ளுக்கெல்லா எந்த லேப்டாப்மே குடுக்கலையே ஆமா
ம் அது தெர்ல எங்க பக்கல்லா குடுத்தாங்க நா பேச் வந்து நா டூ தௌசண்ட் செவன்டீன் பேச்
அப்டியா அப்டின்னா நா வந்து டூ தௌசண்ட் ஃபார்ட்டிலயே முடிச்ட்டேன் ஃபார்ட்டி சாரி ஃபிஃப்டில ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலே நா வந்து டுவெல்த் முடிச்சன் ஒரு வேள அதுக்கப்றோ நாண்டு குடுத்துரு இருக்காங்ளா என்னானு
ஆ அதுக்கப்
அதுக்கப்புறமா கூட இருக்கலா ஓகே ஓகே அத மாதிரி எதாவது குடுத்திருந்தா கூட நல்லா இருந்து இருக்கு
ஆமா குடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கு இப்பதான் காலேஜ் போற பசங்களுக்கு குடுக்கறன்றாங்க கோ ஒவ்வொரு இது மாத்திட்டாங்க சிஸ்டம்ஸ்ல்லா நெறையா மாறுது இப்போ
ஆமா ஆட்சிகள் வர வர ஒவ்வொரு சிஸ்டமா மாறும்தான்
ஆமா ஆ முன்னாடி எல்லா வந்துட்டு காலேஜ்லலா வந்து இவ்ளதா இடஒதுக்கீடுன்று இருக்கு இப்ப வந்துட்டு க கஷ்டப்படற ஃபேமிலிந்து போறவங்க நெறையா பேர் இருக்காங்கல்ல சிஸ்டர் அப்போ கவர்மென்ட் காலேஜ்ல வந்து நமக்கு சீட் வேணுல்ல இப்ப வந்து டுவெண்டி பெர்சன்ட் எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கறதா நேத்துதா நியூஸ்ல
அப்படியா
ம் நாங்க படிக்கைல அப்டி கெடையாது இவ்ளதா சீட்டு அப்டின்று இருக்கு இப்ப கொஞ்சோ டுவெண்டி பெர்சன்ட் அதிகப் படுத்திருக்காங்கனு இன்னு கொஞ்சோ மாணவர்கள் வந்து கவர்மென்ட் காலேஜ்ல படிக்கலா ஆர்ட்ஸ் காலேஜ்க்கு
ஆஹா ஓகே ஓகே அப்ப இந்த டி என் பி எஸ் சி இருக்கல்ல சிஸ் ட்டு அப்ப இது கண்டிப்பா அட்டன் பண்ணி நம்ம கொஞ்சோ முயற்சி செஞ்சு நல்ல படிச்சா அப்போ ஒர்க் கெடைக்குந்தானே கண்டி
கண்டிப் ப்படிக்லா நா வந்துட்டு காலேஜ் போறது காலேஜ் போயிட்டுருந்தன் அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடிதா மொத மொத எக்ஸாம் அட்டன் பண்ண அந்த மொத எக்ஸாம்லயே நா நூத்தி எழுவத்தி நாலு மார்க்கு லைட்டாதான் படிச்சன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ட்லயே அவ்ளோ எடுத்தேன் அப்றோ மேரேஜ் ஆயிருச்சு மேரேஜ் ஆயி ட்டு அடுத்து நெக்ஸ்ட் எழுதறக்கு அப்ளை பண்ணி அ ஹ ஹால் டிக்கெட்டே வாங்கிட்டே கைல பட் போ முடில என்னன்னா என் நாத்துனா மாச மா இருந்தாங்க அவுங்க வீட்டுக்கு வந்திந்தாங்க அவுங்கள பாக்கணு ஃபாரின்லிருந்து வராங்க அவுங்கள கூப்ட வீட்லிருந்து எல்லாரு போய்ட்டாங்க அப்ப நா மட்டு வீட்ல பாப்பாவ பாத்து ட்டுருக்கணு பாப்பாவா பாத்துட்டு இருக்கணு போ முடில எக்ஸாமே எழுத முடில படிச்சு வேஸ்ட்டா போச்சு அது அப்றோ இங்க இப்போ ஒரு இ இப்போ லாஸ்ட்டா டு டுவெண்டி ஃபோர் எழுதுனேன் டுவெண்டி ஃபைவ்ல கன்சீவ்வா இருந்தேன் இப்ப சின்னவா மாசமா இருந்தேன் சின்னவளுக்கு சின்ன பாப்பா பொறக்கற டைம் சோ அதனால டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் எழுத முடில டுவெண்டி ஃபோர்ல எழுதுன ஆ அது நா படிக்கலா இல்ல சோ எனக்கு ரொம்ப டஃபா இருந்துச்சு அதுல நா மார்க் கூட எவ்ளோ வந்தேன்னல்லா நா பாக்கவே இல்லை செக் பண்ணவே இல்லை ஏனா நா கண்டிப்பா வரமாட்டேன்னு தெரியு அதனால நா செக் பண்ணி கூட பாக்கல ஏனா ரொம்ப டஃபா இருஞ்ச்சு எனக்குனா
படிக்காதனால ம் ம் அதுவு கரெக்ட்டுதான்
நீங்க அட்டன் பண்னிருக்கீங்ளா
நா இதுவரையு அட்டன் பண்ணதில்ல அதனாலதா கேக்கறேன் அத போயிட்டு அப்ப ஃபார்ம் நம்ம அப்ளை பண்ணி ட்டு டிசம்பர்ல வருதுன்னு சொன்னாங்க எக்ஸாமு டிசம்பர்ல கூட எக்ஸாம் ஆட்டன் அதுக்குள்ள எதாது அதுக்கு புக் எல்லா வாங்கி படிக்கனுமோ
தேவையில்லை தேவையில்லை சிஸ்டர் இப்போ ஃபோன்லயே எல்லாமே இருக்கே நீங்க என்ன பண்ணுங்க ஒன்னு கெடையாது நீங்க சிக்ஸ்த் இருக்காங்கல்ல சிகஸ்த் சாரி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒன்னாவது இருக்காங்கல்ல ஒன்னாவதுல இருந்து டென்த் புக் வரைக்குந்தான் லெவன்த் டுவல்த் கூட தேவயில்லை டென்த் வரைக்கும் ஃபுல்லா படிங்க தமிழ்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுங்க எவ்ளோக்கு எவ்ளோ தமிழுக்கு தமிழ் ம ட்டுமே நூறு மார்க் வரு நூறு மார்க்குக்கு வரு சோ எல்லா நீங்க போன்லயே வந்துட்டு ஒன்னாவதுல இருந்து பத்தாவது பத்தாவது வரைக்கு புக்கு இருக்குல்ல படிக்கிறாங்கள புக்கு அத நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலா
போன்ல டவுன்லோட் பண்ணி ஒரு நோட்ல வந்து நோட்ஸ் எடுத்டே வாங்க நா எடுத்தே படிச்சே கொஞ்ச நாளு நோட்ஸ் எடுத்து தமிழுக்குதா இம்பாட்டன்ஸ் குடுத்தே நானு மேக்ஸ் இருவத்தஞ்சு கொஸ்டின் நம்ம அறிவு சார்ந்ததா தா இருக்கு சோ அது
ம் அப்டியா ஜெ ன்டல் நாலேஜு அது எத்தன மார்க்கு கேப்பாங்க ஜென்டல் நாலேஜ் கொஸ்டின்லா
ஆ ஜென்ரல் நாலேஜஸ் ஓ அந்த ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸே எனக்குலா வரவே வராது ஏனா நாலா டேட்டாவே இருக்க மாட்டே சிஸ்டர் இப்ப யாரு இருக்கா இந்த அமைச்சர் யாரு அ அப்பறோ ஸ்போட்ஸ் பத்தி கேள்வி கேட்டாங்னா எனக்லா சுத்தமா செரியா தெரியவே தெரியாது கிரிகெட்லா நா பாக்கவே மாட்டே ஸ்போட்ஸ்லா பாக்கவே மாட்டே அதுல இருந்து எதாது கேள்வி கேட்டா எனக்கு சுத்தமா அதுலயு தெரியாது
எனக்குமே அதெல்லா பத்தி எதுவுமே தெரியாது அப்போ நம்ம ப ஃபோன்ல அப்ப டவுன்
முடிச்சிர்லாம் மேக்ஸு தமிழு புல்லா முடிச்சோனாலே நமக்கு வந்து ஒன் டுவென்டி பைவ் மார்க் கன்ஃபாம்
ஆ நமக் இப்ப அதுல நம்ம பாஸ் ஆயிட்டம்னா எந்த மாதிரி நமளுக்கு ஜாப் கெடைக்கு
ஆ பஃஸ்ட்டு அதுல வந்துட்டு மொத பிரிஃபரன்ஸ் செலக்ட் ஆகுறவங்களுக்கு வந்து வி ஏ ஓ செலக்ட் பண்ணுவாங்க இப்போ ஊருக்கு ஊரு விவோ விவோ இருக்காங்கள விவோ ஆபீஸ்ல அவங்க நெக்ஸ்ட்டு அவங்ளுக்கடுத் து அதுலேயே துணை ஆட்சியர்ண்டு இருப்பாங்கல்ல வி ஓலயே அசிஸ்டன் இருப்பாங்கல்ல அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க அடுத்தடுத்து வர போஸ்டிங் வந்து தாலுக்கா இருக்குல தாலுகால வந்துட்டு ஒவ்வொரு சிஸ்டம்க்னு ஒவ்வொரு ஆள் இருப்பாங்ள இப்ப ஆதார் க்குனு கொஞ்ச பேர் இருப்பாங்க ஒரு பட்டா எதுக்குன்னு கொஞ்ச பேர் இருப்பாங்க அந்த மாரி எதோ ஒண்ல போய் சி்ஸ் டம்ல உக்கார்ற வேல இருக்கு அப்டேட் பண்றது ரேஷன் காட்டுக்குனு ஒருத்தங்க இருப்பாங்க எதுல வேணா போடுவாங்க அடுத்தடுத்து குடுப்பாங்க வேல வரிசையா வச்சிருப்பாங்க இவ்ளோ மார்க்ல வந்தா இவங்க இவ்ளோ மார்க்ல வந்த இவங்க அப்டினு செலக்ட் பண்ணுவாங்க
அப்போ கண்டிப்பா குரூப் ஃபோர் கண்டிப்பா ட்ரை பண்ணணு கண்டிப்பா
கண்டிப்பா ட்ரை பண்ணனு சி்ஸ்டர் நெறய பேர் அடிச்சிருக்காங்க எ ப்ஃரெண்டல்லா ஒருத்தி ரெண்டாயிரத்தி இருவத்தி நாலு சொன்னல்ல நா எழுதுனேனு அதே டைம்ல எழுதி அவ அடிச்சு இப்போ தாலுக்காவ்ல வந்துட்டு ஏதோ சிஸ்டம்ல உக்காந்துருக்கா ரெண்டு வருஷமா ஒர்க் பண்ணிட்ருக்கா ம் நம்மல்லா படிச்சிருந்தா அடிச்சுக்கலாமோனு தோணுது அத பாக்கையில
ஆ ஜ கவர்மெண்ட் ஜாப் அப்டிங்கிறப்போ எவ்ளோ ஒரு இதா இருக்கு
மத்தவங்கல்லா பண்ணையில நமக்கு சோ ஓகே நம்மளு பண்ணியிருந்தா வந்திருக்கலாமோ அந்த ஒரு எண்ணம் வருதுல்ல
கண்டிப் ப்பா வரதா செய்து மிஸ் பண்ணட்டோமா சரி கூப்பர் செரி ஓகே நானு சரி ஓகே அப்றோ பேசலா ம் பாய் பாய்
ம் பாய்